ஐ
ஹலோ ஹாய்
எப்டிமா இருக்கீங்க
நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
ஒகே என்ன பண்ணிட்டு இருக்க
ஆ னா சும்மா தா இருக்கே ஃப்ரீதா
ஃப்ரீயா ம் ஓகே ஓகே நா அதா சும்மா தா ம் பேசுலாமேன்னு கூப்டே ம் எப்டி போயிட்ருக்கு எப்டி போயிட்ருக்கு
ஆ சூப்பரா போயிட்ருக்கு உங்ளுக்கு
ம் அப்டியே போயிட்ருக்கு ம் என்ன அ காலேஜ் எங்க நீங்க பண்ணீங்க
காலேஜ் நா வந்து இதுல பண்ணே கோயம்புத்தூர்ல பண்ணியிருந்தேன்
ஓகே சேரி சேரி ம் ஸ்கூல்ல ஸ்கூல் லைஃப் எல்லா எப்டி போச்சு உங்களுக்கு
ஆ சூப்பரா போச்சு எனக்கு வந்து ஆ
ம் மரக் ஆ ஓகே எனக்கு அவ்ளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ல இல்ல ஓகே நார்மலா போ ச்சு ஆனா டீச்சர்ஸ் கொஞ்சோ கொஞ்சோ பேர் ரொம்ப புடிக்கும் அவங்களல்லா ரோல் மாடலா எடுத்ருக் கே அந்த மாரி டீச்சர்ஸ் கொஞ்ச பேரு ரொம்ப புடிக்கும் ம் அப்டி அப்டி பாத் தன்னா எங்களோட ம் ஒருத்தவங்க ஆ ரொம்ப மேக்ஸ் மேக்ஸ் டீச்சரு கணக்கு டீ ச்சர் ஒருத்தங்க அ சூப்பரா சூப்பரா எடுப்பாங்க நா அப்டியே நம்ம நம்மளோட ஆ லைஃப்ல என்ன நடக்குதோ அதே மாதிரி இது வந்து எங்கெங்க நம்மளுக்கு பயன்படும் இந்த இந்த ஒரு டாபிக் எடுத்தனா இது ப்பா அல்ஜீப்ரானா அது வந்து நம்ம லைஃப்ல வந்து எங்க அ நம்ம பயன்படு அப்டின்ற மாதிரி அந்த ஒரு கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி சூப்பரா எடுப்பாங்க ஆனா அதனால அவுங்கள ரொம்ப புடிக்கும் ம் எனக்கு ஆ டீச் பண்ற விதத்துல இருந்து அவங்களோட பே ச்சு எல்லாமே
அப்றோ வாய்ஸ் வந்து கொஞ்சோ எக்கோ அடிக்குது
ஓ
என் வாய்ஸ் எனக்கே கேக்குது உங்களோடதுலயா
கேக்குதா ஆஹா எனக்கு ஆ ஓகே ஓகே ம் அதனால அவுங்கள கொஞ்சோ ரொம்ப புடிக்கும் ம் எனக்குமே அப்டி கேக்குது உங்களுக்கு எக்கோ அடிக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சோ கேக்குது ம் எதோ ஒரு வாய்ஸ் செகண்ட் வாய்ஸ் ஆ இப்ப ஓகே எதோ சைட்ல ஒரு வாய்ஸ் வர மாதிரி தா கேக்குது எனக்குமே
ஓகே ஓகே இங்க பக்கத்துலயு யாரு இல்ல
இருந்தாங் இருக்காங்ளா சேரி சேர் இல்லயா ஆ இப்ப ஓகே நார்மல் ஆயிருச்சு இப்ப நீங்க பேசுறது மட்டுந்தா கே கிளியரா கேக்குது ம் அதனால எனக்கு அவங்கள கொஞ்சோ ரொம்ப புடிக்குது புடிக்குது அப்றோ ஒரு சில ஸ்டாஃப் ரொம்ப புடிக்கு ம் அவங்களோட அ பேச்சு ஆ அவங்க கேர் எடுக் கறது எல்லாமே கொஞ்சோ அத வச்சு அவங்கள புடிக்குது ம் இந்த ரூடாருக்க ஆ ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க அவங்களெல்லா வந்து ஆ நா ரொம்பவே ஆ அவுங்கள அவுங்கள வந்து ஒரு விஷ் பண்ணுனே தோணாது அந்த மாதிரி ஆ அப்டி பேசுனாங்கன்னா விட்ருவே
ஆ அந்த மாரி எனக்கு வந்து டீச்சர்ஸ் இருக்காங்க நல்லாருக்க
ம்
ஆ நல்லா பேசுற டீச்சர்ஸ விட நமக்கு புடிக்காத டீச்சர்ஸ் தா நமக்கு ரொம்பவே ஞாபகோ இருப்பாங்க தெரியுமா எனக்கு அந்த மாரி பாத்தீங்கன்னா நா வந்து லெவன்த் படிக்கும்போது அப்பதா நம்ம டென்த் முடிச்சு புதுசா ஒரு கிளாஸ்ல போயிருப்போ ஆ ஓகேங்ளா நீங்க
ஆ ஓகே இப்ப ஓகே ம்
ஓகே அது தா புடிக்காது எனக்கு லெவன்தல வந்து நா போயி ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளாஸ்ல போயி ஜாயின் பண்றே அங்க என்னாச்சுன்னா அந்த கிளாஸ்ல வந்து எனக்கு ஏ ஃப்ரெண்ட்ஸ்லா இல்ல அங்க அதுனால என்ன பண்ட்டே நா நா பாட்டுக்கு போயி வேற ஒரு கிளாஸ்ல அதாவது இப்ப ஏ செ ஏ செக்ஸன் பி செக்ஸன்னு தனித்தனியா இரு குல்ல ஒரு குரூப் இருக்குல்ல லெவன்த் டுவல்த்லயே நா பாட்டுக்கு மேக்ஸ்லருந்து அடுத்து பியூர் சைன்ஸ் போய் உக்காந்துட்டே அது எனக்கு புடிக்கலைன்னா இன்னொரு குரூப்ல போய் உக்காந்துப்பே கடைசியா ஒரு ஒரு குரூப்ல வந்து ஒரு குரூப்ல வந்து உக்காந்துருக்கே அப்பதா அந்த மேம் ஒரு ஒரு மிஸ் ஒருத்தவங்க இருந்தாங்க அவுங்க இங்கிலீஷ் மிஸ் அவுங்கதா அவுங்கதா கிளாஸ் மிஸ் அவுங்களுக்கு ஏ மேல என்ன கோவோன்னு தெரில எனக்கு அவுங்களுக்கு ஆகவே ஆகாது எதாவது ஒன்னு நா எதோ ஒண்ணு பண்ணிட்ருந்தா போது சும்மா நார்மலா சிரிச்சன்னா கூட என்ன சிரிப்பு ஒனக்கு வெளிய போ வெளிய போ வெளிய போன்னு அதிகமா என்ன போட்டு டார் ச்சர் பண்ணிருக்காங்க அந்த மாரி புடிக்காத டீச் சர் அவங்கதா ஒருத்தவுங்க இன்னொன்னு காலேஜ்ல ஒரு மேம் ஆ நமக்கு ஒவ்வொரு செம்க்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கு ஒரு மேம் வருவாங்கல்ல அந்த மாதிரி எனக்கு செகெண்ட் செம்ல ஒரு மேம் வந்தாங்க அவுங்க வந்து மேக்ஸுக்கு தா வந்தாங்க எனக்கு மேக்ஸுக்கு ரொம்ப தூரோ இருந்தாலு அந்த மேம் வந்து அந்த மேமு அப்டிதா என்ன யார் என்ன பண்ணாலு என்ன தூக்கிட்டு போய் வெளிய நிக்க வச்சிருவாங்க அவ்ளதா எதுக்கெடுத்தாலு வெளிய நிக்க சொல்றது ரொம்ப எல்லாத்து முன்னாடியு இன்சல்ட் பண்றது அதெல்லா ஓவரா பண்ணிட்ருந்தாங்க அதா அந்த மாரி புடிக்காத மேம் வந்து இவங்க ரெண்டு பேரு டக்குனு ஞாபகோ வந்தாங்க இன்னைக்கு
ம் இல்ல நா இப்போ நா யோசிச்சேனே இப்ப நானுமே ஸ்கூலுக்கு தா போற போனு இப்ப யோசி யோசிக்க யோசிக்க யோசிக்க ஆமா நம்ம வந்து கொஞ்ச கேரிங்கா இருந்தாதா பசங்கள வந்து ம் எடுத்துட்டே வர முடியிது பசங்கள நல்லா ம் என்கரேஜ் பண்ணி அவுங்கள கொஞ்சம் இது பண்ணி எடுத்துட்டு வர முடியிது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலு இப் ப இருக்கிற பசங்க எல்லா வந்து நம்ம ஸ்டிக் பண்ணவே முடியாரு முடியாது அப்ப அததா யோசிக்கிறே நா படிக்கிறப்போப்போ ஆ நம்ம ஸ்ரிக்டா இருக்குற டீச்சர்ஸ ஏ புடிக்க மாட் டேங்குது இதுல்ல ரீசனா இருக்குன் சொல்லி அத யோசிக்கிறே நானு இப்போ நல்லா பேசுனா பசங்க வந்து அத்தனையு சொல்றாங்க என்ன ஃபேமிலில என்ன நடக்குது ஏ அவ இப்டி இருக்கா டல்லா இருந்தா எதனால இருக்கா அப்டின்ற அந்த இதெல்லாத்தையு சொல்றாங்க சொல்றா அந்த மாதிரி நம்மளுக்கு கெடச்சிருந்தா நம்மளு நல்லா இருந்துருப்போ போல
ஆ நா வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்ல என்னோட மேம் ஒருத்த க்கு தமிழ் மேம் ஒருத்தங்க மிஸ் ஒருத்தங்க இருந்தாங்க அந்த மிஸ்தா என சிக்ஸ் துஃபதா அதா ஃப ஒன் டூ ஃபிஃப்த்து வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சே சிக்ஸ் டூ ட்வெல் வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சே அந்த சிக்ஸ்த்து படிக்கிறப்பதா ஃபஸ் டு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு தமிழ் மிஸ் ஒருத்தவ்ங்க வந்து எனக்கு இதாந்தாங்க எனக்கு அவுங்கள ரொம்ப புடிக்கு அவுங்க அவுங்க எ ப்டின்னா அவுங்க எ இப்போ கிளாஸ்ல எதாவ்து பாத்துக்கிறது எந்த ஒரு வேலையா இருந்தாலு ஏன்ட்ட தா சொல்லுவாங்க நா மார்க் காம்மியா எடுத்துர்க்கேனா நால்லா எழுதிருக்கனோ எழுதலயோ எனக்கு மார்க் போட்டுவுட்ருவாங்க அவுங்க பாட்டுக்கு என்ன என்னய வந்து அவுங்களுக்கு ரொம்ப புடிக்குன்றனால எனக்கு அவுங்கள ரொம்ப புடிக்குமா நாங்க ஸ்கூல் வந்து ஸ்கூல் போனது வேகமா போய் அந்த மிஸ்ஸப்பய் பா்த்துட்டு என்ன பண்றீங்க எல்லா பேசிட்டு அப்றொ அவுங்களு நானு ஒன்னா தா கிளாஸ் போவோ அப்புடிதா போவா அந்த மார்லா வந்து ரொம்ப க்ளோஸா இருந்த மிஸ்ஸுங்க அந்த மாரி இரு
ம் இல்ல நீங்க சொன்னதுனால எனக்கு ஞாப வருது தமிழ் மிஸ்ஸுன் சொன்னதுனால நிய நா பத்தாவ்து படிக்கிற ப்போ தமிழ் மிஸ் ஒருத்தங்க ஆனா வந்து பத்தாவ்துல அந்த தமிழ்ல தா நான் ஹையஸ்ட்டு மார்க்கு நல்ல மார்க்கு வாங்னதே தமிழ்ல தா ஆனா எனக்கு புடிக்குன்னா மேக்ஸ் தா புடிக்கு தமிழ்ல தா நல்ல மார்க்கு ஆனா அவுங்க என்ன எப்டி திட்டுவாங்க தெரிமா ம் யா அ சோத்து மூட்ட சோத்து மூட்ட ஆ இப்ப என்ன மார்க் வாங்குனா தூக்கிட்டு போக முடியாதா அப்டின் சொல்லி அப்டியெல்லா திட் டுவாங்க அதுக்கப்றொ அவுங்க லெவன்த்துக்கெல்லா வர்ல அதே ஸ்கூல்லதா படிச்சே ஆனா அவுங்க லெவன்த்துக்கெல்லா வர்ல ஆனா டென்த்து வரைக்கு அவுங்க பேசுனது இன்னுமே ஞாபக இருக்கு
ஏ வாய்ஸ் எனக்கு எனக்கே கேக்குதுங்க என்னோட வாய்ஸு
ஓ உங்ளோட‌ வாய்ஸா ஓகே என்ன ஓ
ஓ ஆ கேக்து
ஆ நீங்க பேசுறது எனக் க்ளியரா கேக்குது
ஓகே ஓகே
டிஸ்டபன்ஸ் இல்லாம கேக்குது எனக்கு ம் ஆ இந்த மாதிரி அ ப்டி பேசுவாங்க அந்த மேமு அ ஒரு பக்கம் பாத்தா சிரிப்பா இருக்கு ஒரு பக்கோ அவுங் பே சுறது அ அந்த டைம்ல நம்ம மட்டு நின்னுட்ருப்போமா ம் என்ன ஒனக்கு இல்ல ஒரு மா தூக்கிட் போக முடியாதா தூக்கிட் போக கஷ்டப்பட்டு மார்க் கம்மியா வாங்கிலியா அப்டின் சொல்லி சொல்லுவாங்க ஒரு பக்க சிரி ப்பா இருக்கு ஒரு பக்க இன்சல்ட்டிங்கா இருக்கு ம்
ம் இத உட ஸ்கூல்ல இருந்திங்க சொல்லும் போது அந்த பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு பாத்தீங்ளா இந்த மிட்டம் மிட்டம் டெஸ்ட்டுன் இருக்கு அப்ப வந்து பேப் போ குடுக்கறப்ப எங்கயாது ஓடிருவோ இல்ல கம்மியா எடுத்துர்கோல்ல அது மாரியே இருந்துச்சே அசிங்க படுத்திரு திட்டுவாங்க அப்புன்னு சொல்லி நாங்கள ஓடிடுவோம் மாதிரி முன்னாடியே வந்து மேம்ச கொல்லாம கொல்லாமதா வருவாங்க ஃர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்றமாதா வந்து கைப்படம் பேப்பர் எடுத்துடுவான்னு சொல்லி ஒருத்தவங்களை தாட்டி விடுவாங்க அப்ப யாரையு போ முடியாதுல்ல வெளிய யாரையுமே வெளிய விட மாட்டாங்க கூப்டு வச்சு நல்லா திட்டி இப்படி படிங்க அப்படி படிங்கு அட்வைஸ் பண்ணி அந்த மேம் நல்லா பேசுவங்க தமிழ் மேம் இதே மாரி எனக்கு சோசியல் மேம் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்களுமே இப்டிதா லெவல்து டுவல்து படிக்கறாப்போ போவேங்க அவங்களுமே எப்டின்னா இப்போ ன்னதா அப்டிதா இருக்கு கொஸ்டின் கேட்க சொல்லுவாங்க்கே ஸ்கேல் முதற்கொண்டு என்கிட்டே குடுத் ரு வாங்க ஏதாவ சொன்னாங்கன்னா ரெண்டு அடி போடு அப்டின் சொல்லி என்னயவே ஆடிக்க சொல்லுவாங்க அந்த மாரிலா நெறைய நடந்திருக்கு
ஆமா எனக்குமே வந்து இங்க அதே டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ப்ப வாய்ட்ல எய்ட்து படிக்கிறப்ப எனக்கு கரெக்டா ஞாபகம்ல்ல அப்ப வந்து அந்த மேம் வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட வாட் ரு பாட்லெல்லா வந்ரு வாட் ரு பாட்ல்லா முன்னாடி எடுத்துட்டு வந்துருவாங்க அப்போ பயமா இருக்கு அந்த வாட்டர் பாட்டில் வந்தாலே வந்து நம்ளுக்கு பயமா இருக்கு ஏன்னா அவங்க பாத்தா ரொம்ப சாதுவா இருப்பாங்க ம் அவங்க வந்தாலே நம்மக்கு பயம்
ம் ம்
அந்த மாதிரி இருக்கு அந்த மாதிரில்லா அந்த கால எல்லா நம்மதா பயப்படுறோ ம் இப்ப இருக்கிற பசங்க எல்லா பயப்படுறதேஇல்ல நம்மதா பயப்பட்ணு இப்ப டீச்சரா போனோனா நம்மதா பயப்பட்ணு அவங்க எங்க பயப்பட் ட்ராங்க ஆனா ரொம்போ அ கேஷ்வலா எப்டி பேசுறாங்கன்னா ம் நல்ல பாசமா பேசுனா பேசுறாங்க ம் நல்லா பேசுறாங்க பசங்க எல்லா அதட்னா ஐயோ ஒன்னு நடக்கவே நடக்காது மார்க்கு வராது து நம்ம எதிர்பார்க்கிற மார்க்ல்லா வரவே வராது அதட்னா அப்டிதா இருக்கு இப்ப இருக்கிற இதெல்லாமே பசங்க எல்லாமே அப்டிதா அப்டி அப்டிதா ஆயிருக்காங்க இப்
நாமளுமே நம்ம இருந்த டைம்லல்லா அப்டிதா இருந்திருப்போ அதாது நம்மள்ட்ட நல்லா பேசுற மேம்ங்கிட்ட அ பேசியிருப்போ அதுதா அந்த மாரிதா பேசிருப் போ இதே நமக்கு புடிக்காதவங்க நம்மள எதாவது சொல்றவங்க கிட்ட நம்ம சரியா பேச மாட்டோ மேம்ங்கி ட்டெல்லா நெறையா ஆ
ன்னா அது ஒரு லைஃப் நல்ல லைஃப்தா ஸ்கூல் லைஃப் எல்லாமே மறக்க முடியாத ஒரு லைஃப்தா நீ இப்ப பாத்த இப்ப நெனை
மறுபடியு எனக்கு அதுலா ஒரு ஞாபக வந்துட்டு போது இந்த மாரி வந்து ம் ம் இந்த மாரி நம்ம மேம் ஃப்ரண்ட்ஸ் கூட சுத்னது சேந்து திட்டு வாங்னது அடி வாங்னது பாராட்டு வாங்கறது எல்லா ஞாபக வந்துட்டு போகுது ம்
நம்ம நம்ம இருக்கிறப்ப எல்லா இப்ப டீச்சிங் எல்லா இருக்குன்னா ம் எல்லாத்தையு இப்ப மேக்ஸ் டீச்சர் அப்டின்னா வெறு எக்ஸாம்பிள்ஸ மட்டு இருப்பாங்க இல்ல உள்ள இருக்குற அந்த எக்ஸஸைஸ் சம் எல்லா நம்ம தான செய்வோ அப்போ இப் இப்ப இருக்கற பசங்களுக்கு நம்ம எல்லாமே சொல்லி குடுப்போ ஒண்ணுமே விடாம இப்ப டென்த்து டுவல்த்து பசங்கன்னா எதோ விட்டுட்டா அவுங்களுக்கு தெரியாம போயிருன்னு சொல்ட்டு ம்
ம் ஓகேங்க ஓகே ஆ சேரி ஓகே ஓகே பாய் ஆ ஆ